வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கேங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங் தோழி
ஆ சொல்லுங்க தோழி
சொல்லுங்க நீங்கதா சொல்லணு ஆ கண்டிப்பா பேசலாங்க
ஆ ஏதாவது டாபிக் இருந்தா சொல்றீங்களா பேசலா
ஆ சேரிங்க ஆ சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எதா டாபிக் சொன்னீங்கன்னா நம்ம அத வச்சு பேசி முடிச்சிடலாங்க
ஆ சேரி அப்டினா வந்துட்டு ஆ ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசலாங்களா நண்
ஆ கண்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேச எக்க சக்கமா இருக்குதுங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் னாவே ஒரு ஒரு குஷி வந்துருது இல்ல
ஆமாங்க ஏன்னா ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ்ல ஆரம்பிச்சு இப் ப்போ என்ன பண்ணனாலு அதுல ஒரு சர்க்கிள் அமைஞ்சிடும் நமக்கு இப்ப நண்பர்கள்ங்கிறது வந்து எத ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க நம்ம அவங்கள எப்படி அந்த அவங்கள நம்ம எப் எப்டி அவங்கள வச்சுக்கிறோ நம்ம அவங்கள எப்டி நம்ம என்டர்டெயன் பண்ணுறாங்கிறதா விஷயமே
ஆமாங்க எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் தா எல்லாருக்குமே அப்டிதா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சோ ஸ்பெஷல்ஸ் எல்லா இருக்குங்க ஸ்கூல் டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா ஆ எல்லா ஹாஸ்டல்ல தா இருப்பாங்க நா மட்டு தா இங்க லோக்கல்ல இருந்து ஸ்கூலுக்கு போவே சோ வீட்டுக்கு போன் பண்ற ஆ யாருக்காது எதாது சொல்னுனா ஆ எங்கிட்டதா சொல்லுவாங்க நா எல்லாருக்குமே போயிட்டு ஒவ்வொருத்தங்கா டடைல் பண்ணி உங்க பொண்ணுக் இது வேணு அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்க அப்டி சொல்லி அந்த மாறிலா நெறைய பண்ணியிருக்கேன்னா அதுல்லா எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் ம் என்ன பண்ணுற டுவெல்த் முடிச்சுட்டு
ஆ
ஆமாங்க நம்ம கொண்டு போற சாப்பாடு ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா லன்சு நம்ம கொண் ஆ லன்சு நம்ம கொண்டு போனா அது காலி எப்டி ஆகுதுன்னே தெரியாது அவ அம்மா சமையல்
ட்டு சாப்பாட மிஸ் பண்ணிருப்பாங்க நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கெடைக்கவே கெடைக்காது அவங்களே எல்லாத்தையுமே சாப்
அப்டிதா அப்டிதாங்க எ எ எ எப்டி சொல்றது நா எல்கேஜில இருந்து டுவெல்த் வரையு ஒரே ஸ்கூ கூல்தாங்க சேஞ்சே ஆகல சோ எனக்கு எல்லா சுத்தி சுத்தி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தா இருந்தாங்க ம் கா நா ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது செம்ம அழுகங்க ஆ ஐயோ முடிஞ்சு போச்சே என்ன பண்ண போறோ ஆ இப்ப வரையு ஆ அதுக்கப்பறோ சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கான்டக்ட்லேயே இல்லாம போயிட்டாங்க எனக்கு அதெல்லா நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயய்யோ என்னடா இவங்க இப்ப வரைக்கு நமக்கு கெடைக்கலையே அப்பல்லா அப்றோ ரோ ஒரு டொண்ட்டி இயர்ஸ் ஆயிட்ருக்குங்க நா ஸ்கூலிங்லா முடிச்சு அப்றோ இப்ப ரீசெண்டா என்னோட ஃபிரண்ட் ஒருத்தங்கள பாத்து ம் எனக்கு அவுங்கள அடையாலோ தெரில ஆக்சுவலி அவங்களே என்ன என்னய கூப்டு இங்க அர்ச்சன நீங்க உங்க நீங்க தான அப்டின் சொல்லி பேரு சொல்லி கேட்டாங்களா கேட்ட ஒடனே ஆமாமா நா தா ஆ எனக்கு உங்க பேரே தெரில சாரிங்க அப்டின்னா அப்றமா நா தா உ உங்க கூட டியூஷன்லா வந்தனே ஞா பகோ இல்லையா அப்புல்லா சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்றமாதா ம்
இப்போ ஒரு அருமையான ஒரு நினைவுகள்னு சொல்லா ஏனா ஸ்கூல்ல வந்து நம்ம திருப்பி நம்ம கேட்டாலோ அது போய் நம்ம வாழ போறது கெடையாது இருக்க போறது கெடையாது ஆனா நண்பர்கள் மட்டுந்தான எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம பழகுவாங்க நம்மள வாழ்க்கைல அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ள இது பண்ணுவாங்க மத்த என்னதா ஒறவு முறைகள்லயோ இல்ல என்ன அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க முறைகள்ளயோ இருந்தா கூட நண்பர்கள் தா வந்து நம்ம மனம் விட்டு பேசுறக்கா இருக்கட்டு எல்லா விஷ்யத்தையுமே நம்ம பகிர்ந்துரு க்லான்னு நா நெனைக்கறே
ஆமாங்க ஏனா ஃபிரெண்ட்ஸ் நம்ம எல்லார்கூடயு பேச முடியாதது கூட நம்ம ஃபிரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிர்றங்க
கண்டிப்பாங்க
ம் ய ம் நா ரொம்ப மிஸ் பண்றேங்க ரொம்ப ரொம்ப ரொம்பெல்லா இல்ல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றே இன்னு சொல்லப்போனா காலேஜ்லலா பாத்திங்னா எனக்கு ஃபிரெண்ட்ஸ் வந்து என்னோட கூட படிக்கிறவங்க கூட கெடையாது என்னோட‌ ஜூனியர்ஸ் தா எனக்கு ஃபிரண்ட்ஸாவே இருந்தாங்க இப்ப வரையு அவங்க மட்டுந்தா கான்டெக்ட் ல இருங்காங்க என்னோட ஃபிரெண்ஸ்சல் ஃபிரெண்ஸ்சுன் சொல்ட்டாவே அந்த ஜூனியர் தா எனக்கு கான்டெக்ட்ல இருக்கு ப்பாங்க அவங்கதா என் எனி டைம் அவுங்க கூட பேசிட்டு அரட்ட அடிச்சுக்கிட்டு எனி டைம் அங்கே தா தாருப்போ சம்டைம்ஸ் சாப்பாடெல்லா ஹாஸ்டல்ல நல்லா இருக்காது இல்லைங்களா அப்போ வந்து நா போயிட்டு சாதோ கடைசியா மீந்த சாதோ அப்றோ எண்ண உப்பெல்லா போட்டு நல்லா பெசஞ்சு உருண்ட புடிச்சி நல்லா உக்கானு ஆ செம்மையா இருக்கு அப்டி சொல்ட்டு சாப்டுவாங்க எனக்கு ரொம்ப புடிக் க்கு அது அதெல்லா நெனைச்சா அப்டியே ச்ச அப்டியே இருந்துருக்லா அப்புல்லா தோணு எனக்கு
கண்டிப்பாங்க இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்ல பாத்திங்கன்னா கண்டிப்பா நமக்கு கிளாஸஸ் எல்லா வந்து நம்ம இது பண்ண முடியு ஆனா காலேஜ்லலா பாருங்க நெறையா வந்து கிளாஸ் வந்து இது பண்ணிட்டு வெளிலலா போய்ருக் க்கோ நெறைய இது பண்ணிருக்கோ அந்த நினைவுகளா ச்ச ம நம்மளோட எப்டி கண்டிப்பாங்க ஆ அதா அதாங்க மொத் அதுதா எல்லா சேந்துதா போணுன் நெனைப்போ
நறைய எத்தன ஒரு ஆ நறைய படோ படத்துக்கு போயிருக்கோ மாலுக்கு போயிருக்கோ இந்த ஒன் டே ஷடோன் நடக்கு பாருங்க அப்பல்லா ஒன்னா சேந்து மாலுக்கு போயிட்டு ஃபுல் டே அங்கதா இருப்போ ஏனா அங்கதா ஏசி ஓடு
ஆ ஆமா இல்ல நீங்க இப்போ இப்பல்லா இன்னைக்கு இருக்குற காலகட்டத்துல பிள்ளைங்கள்லா வெளில அனுப்புறக்கோ போனு தைரியமா சொல்றதுக்கோ ரெண்டு பக்கமே கொஞ்சோ பயந்தா ஆனா நம்ம படிக்கிற காலத்துலலா பாத் திங்கன்னா ரொம்ப சுதந்திரமு இருந்துச்சு அந்தளவுக்கு கட்டுபாடு இருந்துச்சு நல்லா போனோம் வந்தோம் நல்ல சந்தோஷமா இருந்தோம் வாழ்க்கையினுடைய எதார்த்தத்தை நம்ம இப்போ நல்லா இது பண்ணணும் ஆனா இப் ப அப்டி இருக்கான்னு கேட்டா இல்ல ஆனா நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான அங்கம் எப்ப நெனைச்சாலும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஒரே விஷயோ நண்பர்கள் மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும்
அ எனக்கு இந்த டான்ஸ் ஆட்றது அதெல்லாம் ரொம்ப புடிக்கும் ஆனா எனக்கு பண்ண தெரியாது என் பிரெண்ட்ஸ்ல்லாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டேஜ்ல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க நான் பாட்டு முழிச்சுட்டு இருக்காம எதையாவது பண்ணியே ஆகணும்ல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் கூட்டிட்டு போய் விட்ருக்காங்க நான் அதெல்லாம் நெனச் இப்போ நெனைச்சா கூட
அதா அதை யோசிச்சா நமக்கு என்ன கெடைக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திருப்பியும் வந்து இப்போ ஒரு ஒரு ஒரு ஏஜு ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க வந்து நம்மள நெனைவா வந்து பேசுறப்போ நமக்கு அப்டியே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அட நமக்கு கூட தெரிலையா அவங்க வந்து நம்மகிட்ட பேசுறாங்களே அப்டிங்கிற ஒரு இது பெரிய அந்த அந்த அன்னைக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா அந்த உணர்விலே இருந்திருப் பீங்க அந்த ஒரு சந்தோஷத்திலேயே அந்த நாளை கடத்திருப்பீங்க
கூப்ட்டு சொல்லியிருப்பேன் என் ப்ரெண்டை பாத்தேன் அவங்க இத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சு பேசுனாங்க எனக்குதான் ஞாபகம் இல்லன்னா ஒரு பத்து பேரு என் தங்கச்சி கிட்ட எல்லார்கிட்டயுமே உக்காந்து புழம்பிட்டு இருந்தேன் இப்டி பண்ணிட்டேன் இப்டி பண்ணிட்டேன் அப்டி சொல்லிட்டே இருப்பேன் அப்றோ இன்னும் இன்னொரு கொடும என்னன்னா அந்த ப்ரெண்டு அ ஸ்கூல் ப்ரண்ட்ஸ்க் கூடல்லாம் காண்டக்ட்ல இருப்பாங்கல்ல அவங்க ஒருத்தங்களோட ஒருத்தங்களோட பேர் சொல்லி இவங்க தெரியுமான்னு கேட்டாங்களா என்னடா இவங்க கேக்குறாங்க ஐய்யயோ எனக்கு தெரிலயே அப்டின்னு அப்றமா போட்டோ காமிச்ச உடனே அச்சச்சோ இது என்னோட க்ளோஸ் ப்ரெண்டு அப்டி சொல்லிட்டேன்னா
ஓ ஹோ அவரு திட்னா அவங்க ஆக்சுவலி அவங்க பாய் அவங்க என்ன திட்னாங்க அட போயா நீ என்ன இப்டி இருக்க ஆ க்ளோஸ் ப்ரெண்டுனு சொல்றே பேரு சொன்னோனி ஞாபகம் வராம உனக்கு போட்டோ பாத்துட்டு ஐயய்யோ என் ப்ரெண்டு சொல்ற அப்டின்னு சொன்னாங்களா அப்றம் அதெல்லாம் நெனைச்சு அதெல்லாம் நெனைச்சு நெனைச்ச
போது பாத்தீங்கன்னா நாங்க அப்டியே ப ப அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிதான் போய் படிக்கணும் நானு அந்த ஊருக்கு நான் படிக்க காலேஜ் போகும்போது அந்த காலேஜுக்கு போற இன் ஒரு ஒரு உற்சாகத்தோட அந்த பஸ்ஸில இருப்ப நண்பர்களோட போறே
அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் பாட்டு கேட்டுட்டே போகிறது ஒரு னகாலைலப் நப எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அவங்க அவங்களோட பேசிட்டே போறது வர்றது பக்டிக்கவே மாட்டோம் அந்த பஸ்ல போயி அந்த ஒரு மணி நேரம் படிக்கிறது போய் எழுதுறது அதுல டிஸ்கஸ் பண்றது இந்த பரிச்ச சமயத்து சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்கள்ல்லாம் இல்லைன்னா எந்த எல்லா எக்ஸாம்ஸுக்குமே காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்னுமே கெடையாது ம்
படிச்சா எனக்கு மண்டைக்கு ஏராதுங்க என் ஃப்ரெண்டு வந்து அ படிச்சுட்டு எனக்கு கதை சொல்லுவா அந்த கதைய வச்சு நா கதையை எழுதிருவே எழுதி முடிச்சுட்டு வந்துருவே என்ன கொடுமன்னா எல்லா பக்கமு எழுதிருவே ஒரு ஒரு லையன் கூட மிஸ் பண்ண மாட்டே எல்லா பக்கமு எழுதிடுவே ஆனா கால் மண் நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு வெளிய வந்துடுவே நா வெளிய வந்து எனக்கு அடி உழு என்னத்ததா அப்டி வேகமா எழுதுவியோ தெரில எப்டிதா எழுதுறணு தெரில ந கால் மண் நேரத்துக்கு முன்னாடியே வெளிய வந்துட்ட அப்டில்லா சொல்லி இது பண்ணுவா
இல்லைங் நல்லாருக்கு ஒரு மாரி அ நண்பர்கள்ங்குறது வந்து இப்ப இப் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமு பாருங்க அது வேற மாரி ஃபேஸ் பண்றோ இப்போ அது பசங்களோட அம்மாங்கல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அ ரொம்ப இதா இருக் இப்ப ப்ரசன்ட்ல அவங்கதா நமக்கு வந்து எல்லாமே கொஞ்ச க்ளோஸ் ஆயி இருப்போ அதுவு ஒரு மாரி நல்ல அனுபவமா தா இருக்கு ஆனா நண்பர்கள் வந்து கண்டிப்பா எப்பயுமே கூட இருந்துகிட்டே இருக்கிற மாரிதா இருக்கணு அப்பதா நமக்கு ஒரு ஒரு ரிலாக்சேஷனே அவுங்க தான் வச்சுக்கோங்ளே
அதுதா நமக்கு ஏதாவ கஷ்ட வந்தா விட்ற மச்சா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்ற அந்த அந்த டோன் இருக்கு இல்லைங்க அதுவே நம்ம எனர்ஜி குடுத்துரு ஓகேடா நம் இவா இருக்கா நமக்கு என்ன கவல அப்டின்ற மாரி இப்ப வரையுமே அப்டிதா எவ்ளோ ஸ்ட்ரகுள் வந்தாலு ஃப்ரெண்ட்டு அவன் அட்லீஸ் ஒருத்தராது நமக்கு ரொம்ப க்ளோஸ்சா இருப்பாங்க கிட்ட போய் நம்ம சொன்னோனா விட்றா இதெல்லா ஒரு விஷ் யமா நாம நீ போய் இதுக்கெல்லா ஃபீல் பண்லாமாடா அப்டின் சொல்லுவாங்க அது நீயாடா அப்டி ஃபீல் பண்ற அப்புலா சொல்லுவாங்க பாரு அப்ப வந்து நமக்குள்ளே ஓகே
எதுனா உதவி செஞ்சாதா ஏதாவது உதவி செஞ்ச ஒரு நாலு வார்த்த நம்ள தட்டி குடுத்து சொன்னாலே அதுவே நமக்கு அந்த ஒரு ஆள் இல்லங்கிற அது தா நமக்கு சங்கடோ ஆமா ஒரு ஒரு அந்த மாரி ஒரு நண்பர் கூட இருந்துட்டு ம்
இருந்து தட்டி குடுக்க ஆளு இல்லன்னா நம் ஒரு விஷ்யோ செய்றோ அந்த விஷ்யோ வந்து தப்பா வருமா கரெக்டா வருமா நம்ம யோசிட்டே இருந்து அவுங்க கிட்ட போய் சஜஷன் கேக் கும் போது நீ பண்ணு மாச்சா என்னாவுதோ நம்ம பார்த் துக்லா அப்டி சொல்லுவாங்கல்ல அது பசங்களா இருக் இருந்தாலு செரி பொண்ணுங்களந்தா செரி அந்த அந்த மாரி அத அது சொல்லம் போது ஒரு ஒரு இது கெடைக்கு எனக்கு ஆ அதுலியே நம்ம அத உற்சாகமா செஞ்சு முடிச்சிருவோ நம்ளால பண்ண முடியாத் நாம்ப்ளே நெனச்சிருந்தா கூடு அவன் சொல்லிட்டான்டா நம்ளால பண்ண முடியுன்டா இது கான்பிடென்டல் நமக்
ஆ கண்டிப்பா கண்டிப்பாங் அதாது அவுங்க வந்து அவுங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையே நமக்கு ஒரு பெரிய ஒரு தெய்வ வாக்கு மாரி நமக்கு அது நடந்துரு அப்டிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக் கையே நமக்கு வந்துரு அவுங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில அதனால அது
அனுப்றாங்ளோ இல்லையோ
கண்டிப்பாங்க அ சரியா சொன்னீங்க ஒரு வார்த்த
கரெக்டான வார்த்த தாங்க நெஜமா தாங்க வீட்ல இருக்கு ம் ஆமாங்க வீட்ல கூட நம்ப மாட்டாங்கதா
ஆமா நீ இதெல்லா நீ எங்க செய்ய போற அப்டின்னு நம்ள இது பண்ணுவாங்க ஆனா நண்பர்கள் எப்போமே தட்டி குடுப்பாங்க
ஆனா ரொம்ப நன்றி தோழி உங்களாலதா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரீகலக்ட் பண்ணி எனக்கு இப்போ எனக்கு மைண்ட் ஃபுல்லா நல்லா ஃப்ரீயா ஸ்டரஸ் ஃப்ரீயா ஆயிட்ட நானு எனக்கு உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷ தோழி
ரொம்ப சந்தோஷ தோழி நொம்ப நன்றி
நன்றிங்க தோழி ம் ம் ம்